வணக்கம் வணக்கம் தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்க நீங்க யாருங்க
எப்டி இருக்கீங்கோ
நாங்ளா அந்த
சாப்ட்டீங்களா
ஆஹ் நாங்க சாப்ட்டோங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டோ என்ன செஞ்சிங்கோ
எங்க வீட்டுல சிக்கன் கொழம்புங்க
எப்டி சிக்கன் குழபு ஈசியாங்கோ எப்டி செய்வீங்க நீங்க ரெசிபி
என்னங்க அஸ் யூஸ்வல் தாங்க நாங்க செய்வோ இதுதா பேசணுமோ வேற எதுனா பேசலாமா
இல்லலைங்க நீங்க சொல்லுங்க நா கேகறதுக்கு எப்படி செய்வீங்கோ
நானா ஏங்க இஞ்சி பூண்டு ஒ ங்காய எல்லா போட்டு வணக்கிட்டு தாளிச்சிட்டுற வேண்டியதாங்க
ஆஹ்ஹ தேங்கா போடுவீங்களா நா கொஞ்ச தேங்கா அச்சு ஊத்துவோ ஆஹ்ஹ எங்களுக்கு வந்து இந்த கிரே குவாண்டிட்டி கொஞ்ச நெரிய வேணும்ன்றதுக்காக நாங்க கொஞ்ச தேங்கா சோம்பு இதெல்லா போட்டு அரைச்சு ஊத்துவோங்க நீங்க சொல் அதுபோல தா வெங்காய தக்காளி எல்லா வதக்கிட்டு ஆஹ் இதெல்லா கொஞ்சொ போட்டு எல்லா அரச்சு ட்ரு சிக்கன் எல்லா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மஞ்சள் உப்பு சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு விழுது உ அதெல்லா போட்டு வனக்கிட்டு அதுக்கப்றமா அரச் சித எடுத்து ஊத்திட்டு விசில் வுட்டுருவோ குக்கர்ல ஒரு ரெண்டு வி
நாங் எல்ல தாலிச்சி வெச்சு தவால வுட்ருவோ நா குக்கர்ல விட்டு நல்லா கொல கொலன் ஆய்டு கறி அதனால தவால போட்டு வனக் எல்லா போட்டு கொஞ்சம்மா தண்ணி ஊத்தி மூடி உ ட்டனா கலறி கலறி வுட்டனா கிரேவி ரெடி ஆய்டுங்க டூ டேஸ் டூ டைம்ஸ் காவு
அ அ அ செரி செரி உங்ளுக்கு சினிமா இதெல்லா புடிக்குமா
புரியில
சினிமா அதெல்
ஆஹ் சினிமா போர் அ டூ அவர்ஸ் யாருங்க சினிமாதேட்டர்ல உக்கார்ந்துனு இருக்கறது
ஒரு நல்ல படம்னா பாக்க வேண்டியதுதானே பாக்கலாமே
பாத்
எல்லாமே பாக்கலனா கூட ஒரு நல்ல படங்கோய் இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் அதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்கொ ஒரு உண்ம சம்பவத்தை எடுத்து குறிப்பிட்டு படம் எடுத்திருக்காங்க பாத்துருக்கீங்களா
இல்லைங்க நான் பா்கக்கல என்ன ஃபிலிம் போல நான்
கோக்குள்ள கீழ விழுந்துட்டு போய் ரிஸ்க் எடுத்து தூக்கி வெளியே வருவாங்க அதெல்லாம் உண்மயான ஃபரெண்ட்ஷிப் இது பண்ற மாதிரி இல்லையாமோ அதனால ஒரு வாட்டி பாருங்கள பா போட்டு பாருங்க நல்லா இருக்கும்
சரிங்க நாங்க போய் பாக்குறோம் இல்ல போயி மூவில போய் பாக்குறோ நாங்க செரிங்களா
இப் இப்ப எந்த தியேட்டருன்னு வருமாங்க டிவில போடுவாங்க பாருங்க நாங்க டிவில போடும்போது நீங்க அதை பார்த்து இருந்து பாருங்க சினிமா தியேட்டர்ல அது எல்லாம் முஞ்சிச்சு இல்லையா அதனால சொல்லுங்க வேற ஏதாச்சும் நீங்க சொல்றீங்களா பேசவிரும்புரீங்களா
நான் எதும் பேசலங்க நீங்க பேசுனீன்கனா கூட பதில் சொல்றேன்
இந்த சுற்றுலா இடம் எல்லாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா இது வரைக்கும் சுற்றுலா இடமெல்லாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா நான் இப்ப லாஸ் வயன்நாடு போயிருந்தேங்கோ மாதேஸ்வரமலை போயிட்டு பசங்க வந்து லீவ்ல இருக்காங்கோ எல்லாம் ஒரே அடம் எங்கேயாச்சும் போகணுனு சொன்னேன் ஆ ஒரு பத் அதனால பெங்களுருக்கு அனுப்பிருங்க அந்த பத்து நாள் எஞ்சப் த்து வந்தாங்கோ இந்துட்டு வந் த்து பத்து நாலு அதுக்கப் ப்பறோமாயிட் த்து இப்ப திரும்பியு வந் து எங்கயாச்சு போனு எங்களுக்கு பேங்களூர் போன்து அவ்ளோவா ஸ்டடீஸ்ஃபேக்சன் இல்ல நீங்க வெளில எங்கயாச்சு கூட்டிட்டு போங்கோன்ட்டு ஒரே தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்கோ செரி பிளான் பண்ணிட்டே இருந்தோ எங்க போலான்ட்டு இப்ப நெறய இட எடோ வந்து செலக்ட் பண்ணோ அ ஆனா அந்த நெறய எஎத்துல வந்து எதுமே செலக்ட் ஆவுல சி கடைசியா செரி மதேஸ்வரம்மா போயிட்டு அப்டியே அங்கருந்து வயனாடு போலான்ட்டு பிளான் பண்ணின்னு ஒரு நாலு சே ஃபேமிலிஸ்ஷ சேர்ந் த்து பேசி முடிச் அ வெச்சுட்டு போயிட்டு வோம் தோழி சமிக்கித்துக்கு எல்லா நாங்க எடுத்துட்டு போயிட்டோ கே அடுப்பு ஆ இப்டி எல்லுமே குக்கரு எல்லா அங்கேயே ஜாலியா சமச்சுட்டு சாப்டுட்டு இப்டி நல்லா போச்சு தோழி நீங்ளு அப்டி போலா இல்லியா நல்லா இருக்கு இல்லியா
இல்லங்க நாங்க வந்து எங்க பசங்க எல்லா பெருசா இருக்காங்க வேலைக்கு போயிட்ருக்காங்க சோ நாங்க எங்கான ட்ரிப் எல்லா போ முடியாது அதனால சொல்லி நீங்க சின்னப் பசங்க வச்சிட்ருப்பீங்க நீங்க போயிருப்பீங்க
உம் உம் உம் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போனதுதா நாங்களு நாங்களு தனியா போல ஃப்ரெண்ட் சர்க்கள்ல போனதுதா தனிய எல்லா போ
தோழி நாங்க இப்போ ஒர் டாப் தோழி சூப்பரா இருகுது து
போலான்ட்டு முடிவு பண்ண ஆ
ஆமாங்க சமயா இருக்குங்க பிரக்குங்க பிரக்டேப்ல சூப்பரா இருக்குங்க ஆ
காட்லியா
கிளாத்துங்கோ ஒர்த்
உம் பரவால்ல அதெல்லா உங்களுக்கு டைம் இருக் கெடைக்குதாங்கோ எல்லா பாத்து செலக்ட் பண்ணி
ஆ, போறதுக்கு எனக்கு அதுல இன்ட்ரஸ்ஸுங்க எனக்கு நேர்ல போய் பாக்குறதோட புடிச்ச போல வந்து வாங்கறது எனக்கு புடிச்சிருக்கு இது நல்லாருக்கு ஒ குவால்ட்டி வந்து கொற சொல்ல கூடாது
சில பேர் வந்து அது நேர்ல வரும்போது வந்து நல்லா இருக்குறதுலான் அதுக்காகதா வந்து நா கொஞ்சோ யோசிப்பங்க அதுல போடும்மோது வந்து
அப்படி நீங்யா ப ரின்வ்யூ பாருங்க எத்தினி பேரு வாங்கிருக்காங்க எத்தினி பேர் குடுத்துருக்காங்கன் பாருங்க அது பாத்துட் தா நம்ப வாங்கணு சேரிங்ளா சூப்பரா இருக்குங்க வேற என்ன தோழி சொல்லும்
ம் ஹம் ம் சொல்லுங்லோ தொழிலாட்சி தலைப் பின்னா சொல்லுங்கோ இன்னிக்கென்னா நான்வெஜ் ஜ்ல சிக்கன் மட்டு முடிச்சுட்டீங்ளா தெனமு நீங்க எப்டி எல்லா செய்வீங்கோ வெஜ்ஜு செய்வீங்ளா கால்ல சீக்கிரமா எந் ந்திருப்பீங்ளா என்ன பண்வீங்கோ தெனமு எழுமோ
என்டு என் பசங்கல்லா காலேஜு முடிச்ட்டு வேலைக்கு போயிட்ருக்காங்க ஓகேங்களா அதுனால எனக் வந்து மோர்னிங் வந்து லேட் லேட்டா தா எழுவ ஓகேங்ளா மோர்னிங் லேட்டா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய மாட்ட டேரெக்ட்டா லன்ச்சு தா ம்
ப பிரேக்ஃபாஸ்ட் செய்யற்துதா பெரிய வேலையே நாங்கல்லா வந்து சீக்கிரமா ப அஞ்சுர மணிக்கெல்லா எந்துருவோ காலைலே நாஸ் ட்டா சமையலு ஸ்கூலுக் போறதுக்குள்ள எல்லாமே முட்ச்சுர்னோங்கோ அவுர் வேலைக் அவுருக்கு குடுக்குணு
ம் உங்க கணவர் என்னா வேல செய்றாங்க
ப்லி அதல்லா பேசக்கூடாது சொல்ல கூடாது தோழி நானா ஆதுனால வந்து எல்லாமே செய் செய்து அன்ப்பி உட்ருவ எல்லாரியு அ ஆதுனால காலைலே சீ கிரமா நாங்க எட்ர மணிக்கல்லா எல்லாமே முட்ச்சிருவோ அதுக் மேல வந்து இருக்குற வேல துணி துவைக்கிற்தா இர்க்குட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்யாச்சு வெளில போற்து ஆ என்ன வேலி இர் கு ஒரு ஃப்ரெண்ட் இர்க்கா அவ ரொம்போ தலவலிங்கோ எப்ப பாரு வெளிய போலாமாடி வெளிய போலா வா அப்டின்ட்டுனு அடிக் கெடி வெளிய வந்துருவாங்கோ வெளிய ஜாலியா ஊர்ஸ் துத்துவோ நறிய பிரியாணி கடிக் போவோ நறிய பிரியாணி சாப்டுவோ ஆஆ மொத்த ஊரு சுத் த்தி காட்டுவாங்கோ அவுங்க ஒரு வண்டி வெச்சிருக்காங்கோ அந்த வண்டில் தா ம எங்கள்து டைட்டு ரைட் நடக்கு நல்லா ஜாலியா சுத்தீட்டு வீட்டுக்கு வருவோ நல்லா இருக்கு ஜாலியா போவோங்க அவுங்க என் பெஸ் ட்டு ஃப்ரெண்டு ம் எந்த கட் டையிலையு நாங்க பிரியாணி விட்டு வெக்குலைங்கோ எல்லா கடைலும்
ஓ உங்குளுக்கு பிரியாணின்னா அவ்வளோ புடிக்குமா உனக்கோ உங்க ஃப்ரெண்டுக்குத் தோழி
அவங்கோ எ அவங்குள்து சாப்புறது பரவாயில்லைங்கோ என்னது சேத்தில்ல சாப்ட்ருவாங்க ஆட்ரு போட்டா ரெண்டு ரெண்டு பிரியாணியு அவங்களே சாப்ட்ருவாங்கோ சண்ட போட்டு சாப்டுவோ
அப்ப அவங்க எவ்வளோ குண்டா இருப்பாங்க சாப்புட்றதுக்கு
வெயி வெயிட்லாஸ் பண்ணும்போது ட்டு ஆனா இப்போ ஒடம்பு ஃபுல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இப் ப்பல்லா லிமிட்டு ஃபுட்டுதா எடுத் க்குறாங்கோ எக்சசைஸ் பண்றாங்கோ வாக்கிங்கு போறாங்கோ ஹூ டயட் பண்றாங்க இதலா நல்ல விஷ்யொல்ல நீங்க பண்றீங்ளா என் டி லேசியா நீங்கோ சோம்பேரியா செய்வீங்ளா
எது செய்வீங்ளான் கேக்குறீங்க இப்ப இல்லங்க இப்ப எது செ செஞ்சுட்தா இருந்த இப்ப செய்றது இல்லங்க ஒ டம்பு அந்த அளவுக்கு வயசு ஏஜ் ஆவுதில்லைங்களா ஒத்துழிக்க மாட்டுது
இல்லிங்க கொஞ்சொ ஏஜ் ஆவ ஆவதாங்க அது நம்ப கஷ்டொ ஷ்ரமப்பட்டாலுமே நீங்க செய்ணுங்க ட்ரை பண்ணி பண்ணுங்கோ ரொம்போ நல்லது ஏன்னா அடுத்து வர போல டைம்ல வந்து நம்போ ஒக்காந்தா டக்குன்னு எழுணு செய்ணு பண்ணணு இல்ல
ஆமாங்க
அதுனால வந்து முடிஞ்ச வரைக்கு ஒரு பத்து ரவுண்ட் வாக்கிங் போறது ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வாங்கோ கொஞ்ச கொஞ்சமா செய்ணு
எங்க தோழி காலைல எழ்றதுக்கே அவ்ளோ சோம்பேரியா இருக்குது அதுக்கு பெறகு ரொட்டீன் லைஃப் ல வர்றதுக்கே கஷ்டமா இருக்குது எங்கருந்து வாக்கிங்கு எக்ஸ் சசைஸ் டைய்டு ஃபாலோ பண்றது
ஒரு நால் நாள் கஷ்டொ தாங்கோ நா ஓரளவுக்கு காலைல மு முடியாதுதா எனக்கு பசங்க எல்லா ஸ்கூல்க்கு அனுப்புறதுனால சாய்ந்தரோ ட்ரை பண்ணிட்டு இருந்த சாய்ங்காலொ வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டுருந்த இப்போ கொஞ்சொ இந்த லீவு இந்த பசங்க சண்ட சமாளிக்கெற்து கஷ்டொ விட்டுப் போ முடில அதுனால வந்து கொஞ்சொ அப்டியே வ விட்டு வச்சிருக்க இல்லன்னா போய்டுவோ தோழி எப்டின்னாலுமே
ஓ சரிங்க தோழி இல்ல தனியா போவீங்களா உங்கோ உங்கொ ஃப்ரெண்டுங் கூட போவீங்க பாட்னரா போறீங்க
தோழி ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாங்கோ சரி அவுங்கோ ய அப்டி பக்கத்துலயு கூப்டுவோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கோ அவுங்களையு கூப்ட்டு பாத்த அவுங்க வர்றத்துக்கு ரெடியா இல்ல இன்னொரு ஃப்ரெண்டு ரெடியா இருக் காங்கோ அவுங்க வீடு எங்க வீடு கொஞ்சொ ஆ என்ன சொல்ற அ லாங் டிஸ்டன்ஸ் வரு இதுனால அப்டியே யோசிச்சுக் ட்டு நேத்து கூட ஏம் பொண்ணு நானு பேசிட்டே வந்தோ இவுங்கள இவுங்க பக்கொ வீட்டு பக்கத்துலயே இருந்தா தெனமு விடவே மாட்ட எப்டி இருந்தாலுமே வாக்கிங்கா கூட்டிட் போயிட்டு போலா அப்டின்ற மாரி அவுங்க ஏரியாவு அந்த வா க்கிங் நடக்கல்லா அவ்வளோ நல்லா இருக்கு தோழி எங்க ஏரியா வந்து கொஞ்சோ கஷ்டோ நல்லா இருக்கு அப் ப்ளஸ் அவங்களு வந்து து நா இருந்தன்னா ரொம்போ இதுவா கெளம்பிடு வாங்கோ எப்பயுமே இருக்கவே மாட்டாங்க வீட்ல கண்டிப்பா வந்துருவாங்க ஆனா ரெண்டு பேரு என்ன பண்றது ஆ தொழுவு தொழுவா இருக்கிறதுனால து இன்னு வாக்கிங் போ முடியல அதுதா ப்ரச் சன அந்த வாக் இங்க இந்தது யாருமே செட் டாக மாட்டன்றாங்க எங்ளுக்கு இல்லன்னா மத்தபடி நடக்கிறதோ இந்த எக்சசைஸ் பண்றதோ இதெல்லா ரொம்ப விருப்போ தோழி ஆனா கூட யாருமே இல்லன்றத்னால அப்டியே ஸ்டக்
ஓ அப்டி சொல்றீங்க தோழி சரிங்க தோழி
உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் கூட இல்லையா
ஆ எனக்கு கூட ஆள் இருந்தா இருக்கணுன்றதுல்ல மைண்ட்டு எப்டி இருக்குது நா பைய்யன்னா நா பாட்டு போய்ட்டு வந்துட்டு ப வாக்கிங் நல்லா ஒரு ஒன் அவர் தோ வாக்கிங் போய்ட்டு வந்துருவ தோழி அப்றோ கொஞ்சோ டைமு டைட் டு இருக்குணு அப்டினு நெனச்சா கொறைக்கணுன் நெனச்சா கொறச்சிற
செரிங்க தோழி செரிங்க தோழி நம்ம இன்னொரு கால்ல இனையலா ம் ஓகே நன்றி தோழி நீங்க பேசுன்து நன் ப்ரீ
ஓகே நன்றி